ஹலோ
கே ஆ கேக்குது எனக்கு நல்லா கேக்குது
வணக்கம் வணக்கம் நல்லாயிருக்கீங்களா
அ நல்லாருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்ளா
ம் நல்லா இருக்கேன் மேம் என்ன பண்றீங்க
அ இந்தோ சும்மா இப்ப கொஞ்சோம் ஓய்வு நேரம் இல்ல அப்றோம் நைட்டு இரவு சாப்பாட ரெடி பண்ண போயிடணும் அப்புறோம் ஒரு பத்து நிமிஷோம் ஓய்வு எடுப்போம் அப்டின்னு சொல்லி உக்காந்தாச்சு
கண்டிப்பா சேரிங்க
ஆ இப்போ நம்ப வந்து பாத் த்தோம் அப்டின்னாக்கா ஆ விருந்தோம்பல் பத்தி நம்ம பேசலாம் சேரிங்களா அதாவது நம்ப முன்னாடியல்லாம் வந்து ஆ விருந்து அப்டின்னு சொல்லி ஒரு அழைப்பு ஒண்ணு வெப்பாங்க அதாவது திருமணம் ஆகட்டும் அல்லது வேற ஏதுவும் விசே விஷேச நாட்களகாட்டும் விருந்துன்னு சொல்லி ஒரு அழைப்பு ஒன்னு வெப்பாங்க
கண்டிப்பா
அதெல்லாம் வந்து எப்படி இருக்கு அப்டின்றத பத்தி அதாவது என்னுடைய திருமண வாழ் வாழ்க்கையில நடந்து சுவாரஸ்யமா இருக்கொட்டும் அல்லது அ விருந்தோம்பளுக்கு என்ன எப்படி என்னறத பத்தி நம்ப கொஞ்சோம் பேசலாம் பேசலாம்ல
கண்டிப்பா கண்டிப்பா நல்ல ஒரு விஷயோம் விருந்தோம்பல்றது இன்னிக்கி கொஞ்சோம் கொ கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிட்டு வரக்கூடிய ஒரு விஷயோம் அத கண்டிப்பா ப்ரோஜனமா இருக்கும் நமக்கு
ஆமா இப்போ பாத்தீங்க அப்டின்னா அ எந்தெந்த விஷயத்துக்கு வந்து விருந்து வெப்பாங்க அப்டின்னு நீங்க நெனைக்கிறீங்க ஆ அத பத்தி கொஞ்சோம் உங்ளுக்கு தெரிஞ்சத என்க்கிட்ட சொல்லுங்க நான் தெரிஞ்சத உங்களுக்கு நான் சொல்றேன்
எங்க பகுதியில வந்து பாத்தீங்கன்னா விருந்து அப்டுன்னா ஒரு கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாலு சொந்த பந்தாங்க நெருக்குன சொ சொந்தகள் எல்லாம் இருக்க வெச்சு விருந்து வெப்பாங்க அதே போல கல்யாணத்துக்கு முந்தின அந்த நாட்கள்லயும் விருந்துகள் வெப்பாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா
கல்யாணம் பையனாருக்கட்டு பொண்ணாருக்கட்டு அ திருமணம் ஆவ்ரது ஆகுறக்கு முன்னாடி ஒரு விருந்து திருமணம் அதா பேச்சுலர்ஸ் விருந்து அப்டி
ஆமா ஆமா ஆமா அந்த ஒரு தனிப்பட்ட முறைல நமக்கு ஒரு விருந்து கல்யாணம் ஆனதுக்கப்றோ சொந்த பந்தங்கள் இரு இரு வீட்டார் சொந்த பந்தங்கள்ல இவுங்க வீட்ல ஒரு விருந்து அவுங்க வீட்ல ஒரு விருந்து அப்டிங்கரதால வைப்பாங்க் அப்றோ வந்து பாத்தீங்கன்னா இந்த காது குத்து வைக்கிறாங்க ச்சுக்கு வாங்கல காது குத்த சின்ன பிள்ளைகளுக்கு வைக்குறாங்க அவுங்க கேக்கிறாங்க காது குத்து காது குத்து அன்னைக்கு அந்த அளவுக்கு பெருசா பண்ண முடியனாலு அடுத்து அந்த சீர் செஞ்சவங்களுக்காக எல்லா சீர் செஞ்ச உறவினர்கள்லா வச்சு அவுங்களுக்கு ஒரு விருந்து நல்ல ஒரு விருந்து ஒரு கறி விருந்து வைக்கிற மாரி இருப்பாங்க அதே போலத்தீன்ன எங்க பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண்ணுடைய சடங்கு இந்த காரியங்கள்லியு வந்து பாத்தீங்கனா விருந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடந்தாலு விருந்து வைப்பாங்க அதே அப்போல இறப்புக்கு மூணாவது நாள் விருந்துதுன்ற மாதிரி மாப்பிள விருந்து இந்த மாதிரி இந்தந்த விருதுகள வந்து அனுசரிக்கக்க கூடிய நிலைமையில தா எங்க பகுதி இங்க பகுதியில போயிட்டு இருக்கு எங்க பகுதியில
முன்னாடியெல்லா பாத்தீங்க அப்டின்னாக்கா விருந்து அப்டின்னு சொன்னா க்கா நம்ம நல்ல விஷயத்துக்குமே விருந்து வச்சாங்க கெட்ட விஷயங்கள் துக்க காரியங்களுக்குமே விருந்து வச்சாங்க இப்ப ஒருத்தங்க வந்து அ ஒரு இப்ப ஒரு கொழந்த பொறக்குது அப் படினா அதுக்கு பெயர் சுட்டு விழா அப்டின்னு செஞ்சுட்டு அதுக்கு தனியா ஒரு விருந்தே வைப்பாங்க அது நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலயு ஒவ்வொரு எடத்தை பொறுத்து தா வந்து விருந்து வந்து வேறுபடுது தவிர மத் மற்றபடி அனைத்துக்குமே விருந்து வச்சு அதாவது விருந்துனா நமக்கு ப தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நம்மோட தோழி தோழர்களை இவுங்க வ வர வச்சு அவுங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு அ சாப்பாடு செஞ்சு குடு த்து ஒரு நம்மளுடைய பாரம்பரியம் என்னென்ன உணவு நம்ம செய்யறோ அப்டின்றத செஞ்சு அவுங்களுக்கு மனதிருப்திய ஏற்படுத்தி குடுத்தாங்க
கண்டிப்
ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துக்கு அப்டினு பாத்தீங்கன்னா அந்த விருந்து அப்டின்றது அந்த திருமண வாழ்வோட முடியுது முடிஞ்சிட்டு அப்டின்னு நா நெனைக்கிறே அ ஏதாவது ஒரு பெண்ணு ஒரு பெண்ணு வந்து ஆமா இப்ப ஒரு பெண்ணு பெரிய பொண்ணு ஆகுறானா ன அப்டின்னாலு செரி இல்ல ஒரு காதணி விழாவாருக்கட்டு அல்லது ஒரு கல்யாணமாம் இருக்கட்டும் அது கல்யாணத்துக்கு முன்ன அப்டின்னு பாத்தீங்கன்னாக்கா இப்ப ஆந்தம்பம் ம் அதாவது அந்த ஆண்கள்ல்லா சேந்து அவுங்களுக்கு ஒரு விருந்து குடுப்பாங்க என்னுடைய கணவருக் கு அந்த மாதிரி செஞ்சிருந்தாங்க
கண்டிப்பாங்க
ஆ பேச்சுலர் விருந்து அப்டின்னு சொல்லி பண்ணிருந்தாங்க அதெல்லா ஒரு ச ஒரு ச ஒரு அவரு அதெல்லா என்டலா வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கும்போழுது அதெல்லா ஒரு கேட்கவே ஒரு சந்தோசமான செயல்பாடாருந்துது அ அப் அந்த மாதிரியான விருந்துகள் இருக்கட்டும் இப்போ காதணி விழா அப்பல்லா மாமன் சீர் எல்லா குடுப்பாங்க இல்லயா மாமன் சீரு அவுங்களுக்கெல்லா தனியா வர வச்சி அ அவுங்களுக்கெல்லா சீரு செ ஒரு அவ ஒரு விருந்து வைப்பதாக இருக்கட்டும் அல்லது வந்து து அந்த நல்ல காரி சுப துக்க நிகழ்ச்சி நடக்குது அப்டின்னா அவு ங்களுக்கு வந்து இந்த செய்முறைகள் அது மூன்றாம் நாள் பதினாறாம் நாள் பதினாறாம் நாள் அப்டியே அப்டே ஒரு நாள் கணக்கு வச்சு ஒரு விருந்து செய்யறதா இரு ஆ மாதிரியான ஒரு விருந்துகள் நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனா இப்ப அப்டி நடக் இருக்குதா அப்படின்னாக்கா எ கல்யாணம் மற்றும் இந்த இந்த துக்க செய்தி அந்த வீட்ல மட்டுதா இப்போ நடக்குதோ அப்டின்னு நா நெனைக்கிற
கண்டிப்பா ஆமா கண்டிப்பா நீங்க சொல்றது ஒரு ஆ குறைந்தபட்சோ அந்தளவுக்கு உண்மையான விஷயமா இருந்தாலு அப்போ அந்த காலகட்டத்தில வந்து பாத்திட்டிங்கன்னா நமக்கு நீங்க சொல்ற மாரி கல்யாணம்ன்றத வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சி ஆறு நாள் ஒரு வாரம் ஒரு திருவிழா போல நடக்கு இன்னைக்கு வந்து பாத்தீட்ன்னா இன்னைக்கு சாய்ந்தரோ ம மண்டபத்துக் போறோ அடுத்த நாள் காலையில கல்யாணோ அடுத்த நாள் மய் இங்குள்ள எல்லாத்துமே அவங்க அவங்க ஏரியாவுக்கு எல்லா பிரிஞ்சு போயிட்றாங்க ஆனா வந்து பாத்தீட்ங்கன்னா நீ சொல்ற மாரி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அ அநேகர் கூடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருவிழாவ போல நீ அத செய் நா அத செய்ற நீ அத பண்ணுங்க இத பண்ணுங்க சொல்லிட்டு சொன்ன உற்றார் உறவினர் எல்லா சேர்ந்து அது மாப்பிள்ள வீட்டா இருந்தாலு பொண்ணு வீட்டா இருந்தாலு அப்டி ஒரு திருவிழா மாரி கொண்டாட்னாங்க ஏன்னா வந்து பாத்தீட்ன்னா குடும்பம் அப்டின்னு அந்த வார்த் டேக்காஃப் பாத்திட்னா குடும்பம் எல்லா இன்பம் அதுதா குடும்பம்னு அந்த பேரே வச்சிருக்காங்க குடும்பம் கூடி வரும்போதல்லா ஒரு இன்பம் என்னதா நமக்கு தனிப்பட்ட நிலமைல ஆயிர துக்கங்கள் துக்க காரியம் இருந்தாலு கூட இந்த குடும்பங்களா உறவினர்களாக கூடி வரும்போது ஒரு இன்பம் வரும்மா அதனாலதா அந்த குடும்பன்ற வார்த்தைய வந்துச்சு சொல்லிட்டுபோ நா ஒரு புக்ல படிச்சிருக்கே ஸோ அந்த மாரி நெறைய விஷயங்கள வந்து பாத்திங்கன்னா நம்ப இது பண்ணம்போது அந்த ஒரு இது விருந்து ன்றது ஒரு முக்கியமான பங்கு ஒரு உறவினர்கள் மத்தியில அப்டிங்கறத நா நெனைக்கிற
ஆ கண்டிப்பா ஆ இப்ப பாத்தீங்க அப்டின்னாக்கா அ என்னதா செரமத்துல ந ஒரு கஷ்டமா இருக்கு அப்டின்னு நெனைச்சாலு ஆ நம்மளுடைய உற உறவினர்களையு நம்முடைய தோழத்தோழர்களையு அழைத்து ஒரு சாப்பாடு கொடுத்து நீங்க சாப்ட்டீங்களா நா சாப் சாப்ட்டீங்களா அப்டின்னு கேட்டு ஒரு பரிமாறக்கூடிய அந்த ஒரு தருனங்களல்லா இருக்கு பாருங்க அதுக்கெல்லா வந்து நம்ம படக்கூடிய கஷ்டம் எல்லா வந்து நமக்கு அந்த நேரத்துல எங்க போகுது அந்த ஒரு அந்த கஷ்டம் அப்டின்றதே நமக்கு தெரியாது ஏன்னா அப்டிதா இருந்தாங்க இப்ப வந்து காலகட்டத் எல்லாரு வேலை வேலை அப்டின்னு சொல்லிட்டு அவுங்கவுங்க வாழ்க்கைய பாத்துட்டு நகர்ந்ததுனால என்னவோ அ வந்து இந்த ஒரு செயல்பாடு இல்ல அப்டின்னு நா நெனைக்கிற பெரிய அளவுல வந்து அது மாதிரியான ஒரு செயல்பாடுகள் இல்ல அப்டின்னு நெனைக்கிற
இப்ப வந்து பாத்தீங்கன்னா நா வந்து இன்னு ஒரு விஷயம் என்ன நீங்களோட லெவல்ஸ் ஏத்துக்கல அப்டி இப்பாத்தீங்கன்னா இப்ப வந்து சொந்த குடும்பத்துல நடக்கூடிய சுப நிகழ்ச்சிகள்லேயே நெறைய பேர் குடும்பமா போய் கலந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இன்றைய காலக்கட்டத்தில வந்துட்டுருக்கு ஏன்னா மொதலெல்லா அப்டி கிடையாது என்ன வேலையாக இருந்தாலு விட்டு போட்டுட்டு வாங்க நம்ம சொந்தக்காரங்கள்லா போய் நிக்கணு புடிக்கணு அப்டின்ற ஒரு மனபான்ம இருந்துச்சு ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ கணவன் நீ போ சொந்த சொந்த குடும்பத்துலயே நீ கணவன் நீ போய்ட்டு வா நா எதுக் போய்ட்டு வரேன்னா வேலைக் இருக்கு வர முடியாதுன் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையுங்கூட ரொம்ப அதிகமாக அதெல்லா இன்றைய காலட்டத்துல ரொம்ப ஒரு வேதனைக்குரிய காரியமா இருக்குன் நெனைக்கற நானு
ஆமா நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி அப்ப கல்யாணோ அப்டின்னாக்கா அதாவ்து நம்ளுடைய தூரத்து சொந்தம் அப்டியாக இருந்தாலுமே ஒரு வீட்ல கல்யாணோ அப்டின்னா எல்லாருமே கெளம்பிருவாங் க இப்ப எங்க வீட்லல்லா ஐயே எங்க வீட்ல எத்தன பேர்ருக் கமோ எல்லாருமே கெளம்பிருவாங்க போய்ட்டு அவங்களுக்கு ஆயிரமோ ஐநூறோ மொய் மொய் மா மொய் மொய் செஞ்சுட்டு சாப்ட்டுட்டு அது ஒரு ஒரு குடும்பத்த நம்ம வெளில கூட்டிட்டு போய்ட்டு வந்தோ அப்டின்ற சந்தோஷத்த காட்டிலு அவுங்களுக்கு நம்ம வீட்ல உள்ளவங்க எல்லாரையு அழச்சி ட்டு வந்தோ அப்டின்ற ஒரு சந்தோஷோ மே நம்ம சொந்தக்காரவ்ங்கல்லா பாத்தோ இதுதா அத்த, இதுதா மாமா இவுங்கதா சித்தி அப்டின் சொல்லி ஒரு அறிமுகத்தையு ஏற்படுத்தி குடுக்கற ஒரு நல்ல ஒரு நிகழ்வா இருந்தது ஆனா இப்ப உள்ள காலகட்டத் துல அப்டின் பாத்தீங்கன்னா போ எ எ எங்களுடைய சொந்தக்காரவங்க அவ அப் டின்னாலுமே என்னால அ என்ன எதாது என்னோட என்னுடைய அ என்னுடைய அனுபவத்துல சொல்ற என்னாலயுமே சில நல்ல விஷ்யங்களுக்கு என்னால போக முடிய மாட்டேங்கிது அது என்னோட கணவர் வந்துட்டு ஏனா அவுங்க பாக்கறதுனால நா வீட்ல இருந்து நா எ வீட்லயு இருக்கறது அந்த ஆ வீட்டு இல்லதரசியா இருந்தாலு எங்க கணவர் வந்து வேல பாக் கறாங்க அப்டின்றதுனால அவுங்க நா அப்டியே போற அப்டியே நா முடிஸ்ட்டு அப்டியே நா வேலைக்கு போயிர்றே அப்டின்ற மாதிரி அ அவுங்க போயிர்றாங்க சோ என்னால வந்துட்டு நா போக முடியல ஏ கொழந்தைகளுக்கு இவுங்கதா மாமா இவுங்கதா சித்தி இவுங்கதா சித்தப்பா எ கொழந்தைங்க அ ரொம்ப நெருக்கமான சொந்தங்கள மட்டுந்தா அவுங்களுக்கு தெரியு அதாவ்து அவுங்க எ கணவருடைய தங்கையா இருக்கட்டும் எ கார கணவருடைய த த தங்கையோட கணவரா இருக்கட்டும் அவுங்களுடைய அக்காவா இருக்கட்டும் அ அவுங்களுடைய தம்பியா இருக்கட்டும் இது மாதி ரி ரொம்ப நெருக்கமான உறவுகள மட்டுந்தா ஏ குழந்தைகளுக்கு தெரியும் தவிர மற்றபடி இவுங்க அத்தையோட மாமாவோட மாமா அந்த மாரி எல்லா சொல்லுவோ இல்லயா அப்பல்லா உறவுகள பாத்தீங்கன்னா எ நமக்கு சொல்றதுக்கே கொழம்பி போய்ரு அ இவுங்களா இவுங்க இன்னாரு இன்னாருன்றத நம்ம அந்த வரு சைப்படுத்தி சொல்லுவோ அந்த முறையே வந்து நமக்கு வந்து ம் ங்க கொழம்பி போயிரு இவுங்க இது இதி அந்த அந்த ஒறவுல தூரத்து சொந்தம் இவுங்க பக்கத்துல சொந்தோ அப்டியெல்லா நம்ம வந்து விரு விரிச்சி சொல்லுவோ ஆனா இப்ப உள்ள காலத்துக்கு பாத்தீங்கன்னா அ இது எங்க மாமா எங்க சித்தி எங்க அத்த, எங்க தாத்தா, பாட்டி இப்டின்ற ஒரு காலக்கட்டத்துல தா இப்போ நம்ம வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்குறோ அப்டின்னு நா நெனைக்கிறே
கண்டிப்பா இப்போ வந்து பாத்தீங்ன்னா நீங்க சொன்னது மிகச்சரியான நெலமைல இருக்கு ஆனா வந்து பாத்தீங்ன்னா இப்போ நீங்க சொன்னதுல வந்து பாத்தீங்ன்னா இப்போ நம்ம வந்து தனி குடும்போ இந்த குறுகிய ஒரு மனப்பான்மைக்குள்ள வந்ததுலர்ந்து பாத்தீங்ன்னா இவுங்க இவுங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி இந்த குறுகிய வட்டத்துக்குள்ளயே போயிரு குறிப்பா வந்து பாத்தீங்ன்னா ஒரு மொதல்லினா ஒரு ஒரு விழ் விழாக்கள்னா எதாவ்துன்னா ஒடனே குடும்பமா எல்லா சேந்து போய் அந்த இத பந்து வேல மற்ற காரியங்கள எல்லா அவுங்க வந்து இது பண்ணி ரொம்ப இது பண்ண மாட்டாங்க ஏனா அந்த காலத்துல வந்து இந்த மாரியான கடன் பிரச்சனைகள்லா இல்ல ஆனா இன்னிக் வந்து பாத்தீங்ன்னா இருக்கற எல்லா கடனையு வாங்கி வெச்சிட்டு வந்து பாத்தீட்னா சொந்த பந்தங்கள இழந்து மற்ற எல்லா விஷியத்தியு இழந்து நம்ம தவி தவிக்கிற ஒரு அ ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டுக்கிறோ ஆனாலு கூட வந்து பாத்தீட்னா வெச்சுக்கோங்களே அதையு தாண்டி இன்றைக் கியு நம்ம ஆச்சரியப்படக்கூடிய வகையில நம்ம கிராம பகுதிலெல்லா வெச்சுக்கோங்களே நெறைய நீங்க சொல்ற மாரியான ஆ நடைமுறை அனுபவோ வந்து இன்னிக்யு நம்ம கிராம பகுதிகள்ல இருக்கிதுன்றத்தா இன்னிக்கி அத கண்டு நம்ம சந்தோஷப்பட்லா ஆனா அநேக காரியங்கல நம்ம வுட்டு விலகி போயிட்டு ன்றது நெனச்சி கண்டிப்பா ஒரு நாள் கண்டிப்பா வேதனப்படக்கூடிய ஒரு சூழ்நில நமக்கு வருன்றத பாக்குவோ ஆனா இப்ப நம்ம இதப்பத்தி பேசி பிள்ளைகளுக்கு அந்த ஒரு நிலைம வராதபடிக்கி நாம பாத்துக்கிறது நல்ல விஷியோ
கண்டிப்பா கண்டிப்பா இந்த வி இந்த இந்த செய்திய பற்றி திம்பவு நம்ப அடுத்த அழைப்புல நம்ப விரிவா பேசலா ஆ நீங்களே தொடர்ந்து கால் பண்ணுங்க நன்றி
ஆ இத பற்றி பேசினதுக்காக ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி